ஹலோ
சிஸ்டர் கேக்குதுங்ளா?
கேக்குதா?
ஆ கேக்குது சிஸ்டர் உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர்.
ஆ செரி சும்மாதா சிஸ்டர் இனிமேதா சிஸ்டர் தூங்கணு கொஞ்ச நேர அப்புற தூங்கணு சிஸ்டர் இந்தமாதா நீங்க
நானுந்தா சிஸ்டர் சும்மாதா இருக்கே
இப்பதான சிஸ்டர் நமக்கு ஃப்ரீ டைம்.
வரிங்க
இல்ல இப்பதானே சிஸ்டர் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் அதனால இப்பதா பேச முடியு
ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்டுதா உண்மையாவே வேற எப்போ அதனாலதா உங்களுக்கு சேரி உங்கள்ட்ட கால் பண்ணி பேசினா கொஞ்ச நல்லா இருக்கு கொஞ்சோ நமக்கு வந்து எனக்கு தூங்குறப்ப இந்த மாரி எதாவது ஃபோன் பண்ணி எதாவது பேசிட்டு அந்த மார் தூங்குனாதா கொஞ்ச தூக்க வர மார்ருக்கு சிஸ்டர்.
நல்லா இருக்கு சிஸ்டர் இப்டி பேசுனா யாரயாச்சு நம்ம பேச
ஆமா
நைட்டு் யாரிட்டையா பேசிட்டே தூங்னா கொஞ்ச நல்லா இருக்கு
ஆமா உண்மையாவே நல்லாருக்கு ஆ அதுதா எனக்கு ஒரு நெனப்பு வந்துச்சு செரி என்ன எல்லாத்தையு பத்தி யோசிச்சுட்டு இருக்கையில பழைய நினப்புகள் பழைய வாழ்க்கையெல்லா யோசிச்சு பாத்துட்ருந்தே நம்ம கொழந்தையா இருக்கையில என்ன பண்ணிருக்கோணு அப்போ வந்துட்டு இந்த தீபாவளி அப்போ நம்ம என்ன பண்ணுவோ அப்டி எனக்கு ஒரு ஞாபக வந்துச்சு நீங்க தீபாவளிக்குல்லா என்ன பண்ணுவிங்க சொல்லுங்க.
நாங்க வந்து என்னன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஃபுல்லா கிளீன் பண்ணிருவோ சிஸ்டர் ஃபஸ்ட் வந்து வீடுதா ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு தீபாவளிக்கு முன்னாடி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு புதுச சா ஏதாச்சு வாங்கனுனா வாங்கி அரேஞ்ச் பண்ணிட்டு தீபாவளினாலே என்ன சிஸ்டர் ஸ்வீட்டு இதுதான செய்வாங்க எல்லாரு
ஆமா ஆமா
சோ நைட்ல ஃபுல்லா ஸ்வீட்டு காரந்தா சிஸ்டர் நெறையா நானு அம்மாவுந்தா செய்வோ மூணு பேர்தா வீட்ல நானு அம்மா அப்பாதா
ம்
அ மூணு பேர் தா சோ நா பாதி செய்வே ஸ்வீட் எதாச்சு அம்மா பாதி ஸ்வீட் செய்வாங்க
செரி
அதுக்கு முன்னாடியே பட்டாசுலா கொஞ்ச போட ஆரம்பிச்சுருவாங்க நாம் நா சும்மா ரொம்ப போட மாட்ட பட்டாசு நம்ம மட்டு இருந்து எப்டி சிஸ்டர் போட யாராச்சு கூட இருந்தா போடலா
நீங்க ஒரே பொண்ணு
இல்ல சிஸ்டர் அக்கா இருக்காங்க அவுங்குளுக்கு மேரேஜாயிட்டு கல்யாணாயிட்டு ஆமா திருச்சில இருக்காங்க மேரேஜாயிட்டு சோ நம்ம மட்டுந்தான சோ நம்ம மட்டுந்தான சிஸ்டர் சும்மா எதாச்சு பட்டாசு போடுவோ முந்த நாள் கொஞ்ச போட்டுட்டு
ம்
ஸ்வீட்டு கொஞ்ச செய்வோ சிஸ்டர் நெறையா அ ரவாலட்டு குலோப்ஜாம்
ம்
அப்பறோ காரத்துல முறுக்கு தட்ட இந்தமார்லா செய்வாங்க நல்லா நீங்க சிஸ்டர் நீங்க
நாங்க என்ன பண்ணுவோ அப்டின்னா எங்க பக்கல்லா வந்துட்டு அ நீங்க சொல்ற மாதிரி மொத நாள் மொத நாள் அதுக்கு மொத நாள் ஃபுல் கிளீனிங் வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணி இந்த போர்வ பாய் எல்லா அலசி போட் டுட்டு அ அது பண்ணிருவோ அதுக்கப் றோ தீபாவளி நாளக்கின்னா இன்னக்கி நைட் டே குலோப் ஜாம் மொதே வேல குலோப்ஜான் உருட்றது இப்ப எல்லார் வீட்லே குளோப்ஜான் ஆயிருச் சி அதா சொல்ற இப் போ அத என்ன பண்ணிட்டாங்க ஒரு தீபாவளியா குளோப் ஜான் அந்த மாரி கொண்டுட்டு வன்ட்டாங்க இதான் சாக்குனா இதான் சாக்குணு ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃபி ரின் போட ஆரம்மிச்சு எல்லாரு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க சொன்னமாரி தீபாவளினா குளோப் ஜான் அந்த மாரி ஆயிர்
ஆமா அப்டி ஆயிட்டு இப்ப எல்லா வீட்லயுமே குலோப்ஜாம் போட்றாங்க ஃபஸ்ட்டா தீபாவளினா குலோப்ஜாம் தா
க்ளோப்ஜாம் அ அது எங்க வீட்ல எப்டின்னா ரெண்டு மூணு நாளக்கி முன்னாடியே வந்து அம்மா முறுக்கு அதுரச த்துக்கு மாவு வச்சுருவாங்க முறுக்கு சுட்டு வச்சுருவாங்க அந்த ஐட்டம் செஞ் செஞ்சு வச்சுருவாங்க தீபாவளிக்கி மொத நாள் நானு அம்மாவு உக்காந்து குலோப் ஜாம் உருட்டி எடுத்து எல்லாம்
அ செரி செரி அ அ
காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு மொத வேல குளிக்கிறது எண்ண தேச்சு குளிப்போ நல்லா ஒடம்
அ ஆம்மா காலையில் சீக்கிரமாவே எந்துச்சுருவோ அன்னக்கி ஒரு நாள் நால் லு மணி மூணு மணிக்கிலா
மூனு மணி நாலு மணிக்கெந்துச்சு மத்த பலஹாரெல்லா த்த பணியார வெள்ள பணியார அந்த பணியார இந்த பணியார எல்லா பண்ண வேண்டியது ஆமா பால் பணியார எல்லா புடிச்சதெல்லா பண்ணிட்டு அப்பயே வெடி போட ஆரம்பிச்சிருவோ அத அப் ப கொஞ்ச இருட்ன மார்தானே இருக்கு அந்த விடியிறதுக்கு முன்னாடி அப்பவே வந்துட்டு சங்கு சக்கர எல்லா போட்றது அந்த டைம்ல அப்றோ விடுஞ்சோல எ அ விடிஞ்சோன எண்ண தேச்சு குளிச்சிட்டு சாமி கும்புட்டுட்டு புது டிரெஸ்ஸு சந்தனம் பொட்டு வச்சு சாமிய கும்புட்டுட்டு புது டிரெஸ் போட்ருவம் போட்டு மறுமடி வெடிதா சாப்ட வேண்டியது சாப்ட்டு வயிறு ஆனா என்ன எலையில பாத்தோனா மூஞ்சில அடிச்சி போயிரு மத்த நாள் செஞ்சு தர மாட்டாங்க எலையில எல்லாத்தையு பாக்கேயில நமக்கு ஐயோ சாப்டவே முடியாது டெய்லியு ஒன்னு ஒன்னு செஞ்சு குடுத்தா கூட சாப்டலா
ஆ அது செய்யு போதே ரொம்ப கஷ்டம் சிஸ்டர் ரொம்ப ஆயில்லே இருக்கணு ஃபுல்லா
ஆமா
அந்த ஸ்மெல்லே ஃபர்ஸ்ட் பிடிக்காது ஃபுல்லா போட்டுட்டே இருக்கபோல ஆமா அவங்க இப் போ வந்து நம்ம ஹெல்ப் பண்றோல்ல இப்ப நம்ம ஹெல்ப் பண்ணுவோல சிஸ்டர் ஆ இப்ப நம்ம பண்ணுவோல
அதுதா இருந்தாலு நம்ம அம்மால யோசிச்சி பாத்தோம்னா ஹெல்ப் மட்டு தா நம்ம பண்றோ அவங்க எனிடைம் அந்த எண்ணெய்லே நிப்பாங்க செரி முடிஞ்சிச்சி எங்கம்மாலா என்ன பண்ணுவாங்க தெரிமா நாங்க டிரெஸ் போடுவோ எங்கம்மா டிரெஸ்லா போட மாட்டாங்க நாங்க ட்ரெஸ் போட்டு எல்லா பண்ணி சாப்ட்ருவோ கால சாப்பாட அடுத்து மதியத்துக்கு அம்மா சிக்கன் மட்டன் எடுத் து அத சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க மதிய சாப்பாடுக்கு அது
தா மத்தியானோ சிக்கன் அதுவுமே வந்துட்டு இப்போ
ஆ அந்த மாரி ஆயிடுச்சு இப்போ வந்து அப்டி இல்ல சிஸ்டர் முன்னாடி எல்லா வந்துட்டு தீபாளினா பலகாரம் இந்த குளோப் ஜாம் ஆ ரம்ஜான் பக்ரித் அப்புனா பிரியாணி அப்டி இருந்துச்சு அதே மாரி இ ஆ ஹிந்துஸ் வீட்ல மேரேஜ்னா இந்த சாப்பாடு ஆ வெஜ் சாப்பாடு ஆ அந்த பக் கொ மேரேஜ்னா பிரியாணி அப்டி இருந்துச்சு இப்ப அப்டி கெடையாது சிஸ்டர் எல்லார் வீட்லயுமே மேரேஜ்னா இப்ப பிரியாணி அந்த மாரி இதாயிடுச்சு அதே மாரி என்ன ஃபங்கஷனா இருந்தாலு பிரியாணி ஆ அது தா இப்ப எல்லாருமே மாறிட்டாங்க எல்லார் வீட்லயு அந்த மாரி செய்ய ஆரம்பிச் டாங்க நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் கிறிஸ்மஸா இருக்கட்டு
அதுக்கு பிரியாணி எல்லாமே எல்லா ஃபங்க்ஷனுக்குமே பிரியாணி தா இப்போ யாருக்காச்சும் பேர்த்டே அப்டின்னா கூட பிரியாணி தா சின்ன பசங்களுக்கு பேர்டே னா அன்னைக்கு பிரியாணி தா
அந்தளவுக்கு எல்லாருக்கு ஒரு ஃபேவரட் புட் ஆயிடுச்சு பிரியாணி நீங்க பிரியாணி செய்வீங்ளா
ஆ கொஞ்ச கொஞ்ச தெரியு சிஸ்டர் எனக்கு குக்கர்னா பயோ குக்கர்ல பண்ண மாட் டே குக்கர்னா பயோ எல்லா பண்ணுவே அம்மா வந்து குக்கர குளோஸ் பண்ணி வச்சிருவாங்க அப்டிதா ஆ நீங்க தீபாவளிக்கு எப்டி சிஸ்டர் காலையில சாமி கும்பிடுவீங்ளா காலேயில
ஆ கா ஆமா காலேல காலையெல்லா வச்சு பழங்கள் அப்றோ நம்ம செஞ்ச எல்லா பலகாரோ இட்லியவிச்சி காலேலே இட்லிக்கு வந்து சிக்கன் கொழம்பு எதாவது வச்சுருவாங்க அத வச்சு இட்லி சாம்பார் சட்னி எல்லா வச்சு சாமி கும்ப்ட்ருவோ
நாங்க வந்து வீட்ல எப்டின்னா இந்த கருவாட்டு கொழம்பு இருக்குல்ல சிஸ்டர் அத வச்சு கும்புடுவோ ச்சாமிக்கு அதாவது ச்சாமிக்கு இல்ல அ தாத்தா பாட்டிக்கு வச்சு கும்புடுவோ சாமிக்கு இல்ல
ஆ நாங்க வந்து நான்வெஜ் ப அதுதா அந்த காலையில வந்து இட்லிக்கு இட்லி சாம்பார் சட்னி வெப்போ அது தவித்து வந்து சிக்கன் எடுத்து சிக்கன் கொழம்பு வச்சிருப்போ இல்லன்னா நாட்டுக்கோழி அடிச் நாட்டு கோழி கொழம்பு வச்சிருப்போ அது வந்து இந்த பாட்டி தாத்தா அந்த மாதிரி அவங்களோட போட்டோக் வச்சு சாமி கும்பிடுறது ஆமா
அந்த மாதிரி அவங்களுக் பிடிச்சதெல்லா வச்சு கும்ட்டுட்டு அப்பறோ நம்ம சாப்புட்றது அன்னைக்கு ஃபுல்லா இது சாப்டவே சரியா போயிடரு நம்மளுக்கு சாப்பாடே சாப்ட முடியாது ஃபுல்லா ஸ்நாக்ஸு
ப்பாடு இல்ல வெடி போட்ற ஆர்வத்துல நாங்க என்ன பண்ணுவோ ஒழுங்கா சாப்ட மாட்டோ அ ப்ற வெடி போட்டுட்ருக்கைல பசிக்கு ஒவ்வொன்னு ஒரு பணியா ஒரு பணியாரத்த எடுத்துட்டு வந்து சா ப்ட்டுக்கிட்டே வெடி போடுறது குலோப்ஜாம் எடுத் சாப்ட்டுட்டே வெடி போடுறது இப்டி பண்றது
எல்லா வெரைட்டீஸுமே இன்ன அன்னைக்கி இருக்கு சேரி கொஞ்ச நேரோ வெளில போய் பாத்துட்டு அ ப்றோ வந்து சாப்ட்டுட்டு மறுபடியு போயி வெளில போய் பாக்குறது அப்டிதா இருக்கு ம் அ
செரி ஆ பொங்கலுக்கு என்ன பண்ணுவீங்க
பொங்கல்க்கு வந்து அ ஆ இதே மாரிதா சிஸ்டர் என்ன போகிக்கி இது பொங்கல் தீவாளிக்கு வந்து ரெண்டு நாளைக்கி முன்னாடி கிளீன் பண்றோ பொங்கலுக்கு அப்பிடி இல்ல ஒரு மாதத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி
மாசத்துக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோ ஆ எல்லார் வீட்லயு அது ஒண்ணு பொ இப்ப எப்டி தீவாளினா குலோப்ஜானோ அந்த மாரி பொங்கல்னா ஃபுல் கிளீனிங் வீடு குட்டி குட்டி டப்பால இருந்து கடுகு இல்ல கடுகு டப்பா சீரக டப்பா எல்லா கழுவி போட்டு எல்லா கிளீன் பண்ணி அதுல மறுபடியு கொட்டி வைக்கிறது வீட்ல உள்ள சாமி ஃபோட்டோ எல்லா தொடச்சிட்டு மறுபடி இது பண்றது எல்லாமே ஒட்ர அடி
கூட விடமாட்டோமே நம்ம க்ளீனா இருந்தா கூட விடமாட்டோ மறுபடியு அத கிளீன் பண்றது கிளீன் பண்ணி மறுபடியு சுத்தம்
பொங்கல் நம்ம நம்மல்லா நம்ம வீட்ல நால்லா அப்போ மேரேஜ் ஆயிருச்சு மேரேஜ் ஆகுறதுக்குலா முன்னாடி நம்ம வீட் ல எங்க வீட்ல எல்லா இருக்குறப்போ பொங்கல் வருது அப்டின்னாலே எனக்கெல்லா கடுப்பாகு ஒட்டட அடிக்கணுனுவாய்ங்க அத எறக்கு இத எறக்கு மேல செல்ஃப்ல போட்ருப்பாய்ங்க எல்லாத்தையு எறக்கு கிளீன் பண்ணு ஐயோ அப்பா அதுனாலயே
கிளீன் பண்ணி வைக்கணு ஆமா அதுவு டஸ் எவ்வளவுதா கிளீன் பண்ணாலு எப்புடியு டஸ்ட் வந்துரு
ஆமா போகி அன்னைக்கி மொத்தமா எல்லா கிளீனா இருக்கணு ஆமா
ஆ ஃபஸ்ட்டு நாள் வந்து எப்டின்னா பொங்க வப்பாங்க
ஆமா அந்த போ ஆ இல்ல ஆக்சுவலா அந்த போகி மொத நாள் இருக்குல்ல தை ஒன்னுக்கு மொத நாள் வந்துட்டு நாங்க அந்த போர்வ பாய் இதெல்லா அலசி போட்டு கிளீன் பண்ணி
ஆ ஆமா
ஆ அதுதா மொத பண்ணுவோ அதுக்கப்றோ வந்துட்டு தை ஒண்ணு வந்துட்டு ஆ வயலு
கோலம் போடுவீங் கோலம் போட மாட்டீங்களா
ஆ கோலங் கண்டிப்பா கோலம் போடுவோல்ல கோலந்தா முக்கியோ சீக்கரமாவே எந்திருச்சு போட்ருவோ சீக்கிரமா எந்திருச்சு வாச நெறைய
ட்டு முந்திலா என்ன செய்வாங்கன்னா ஒரு ரெண்டு மணி மூணு மணி போல ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்ப வந்து அப்பிடி இல்ல நைட்டு ஒம்போது மணிக்கே போட்டு வச்ட்டு தூங்கி
போட்டு வச்சிட்டு படுத்தர்றாங்க கால்ல எந்திருச்சு ஆமா அப்பல்லா நம்ம அம்மாலா எந்திருச்சாங்க நம்மளால முடியுமா சேரி அப்ப நம்ம நைட்டே போட்டுக்க வேண்டியதுதா
ஒரு பத்து மணி ஒம்போது மணிக்கி கோலம் போட்டுட்டு தூங்கிர்றாங்க அவ்ளதா கோலம் போட்டு ஆமா அப்டியே வெளில வச்சு பொங்க வப்பாங்க காலைல ஒரு அஞ்சு மணி போல அஞ்சு மணி எந் டைமு இருக்குல்ல இந்த இந்த டைம்லதா வைக்கணுன்னு சொல்லுவாங்க
ஆமா ஆமா அதுதா ஒரு நல்ல நேரம்னு சொல்லிட்டு இந்த டைம்ல கோவில்ல வப்பாங்க ஃபஸ்ட்டு கோவில்ல
ஆமாமா ஆ
எங்க பக்கோலா வந்துட்டு கோவில்ல வச்சுட்டு பொங்கல் வப்பாங்க வச்சுட்டு அங்க சங்கு ஊதுவாங்கல்ல அந்த அடுப்புல வச்சுட்டு அப்போ வந்துட்டு அந்த பால் பொங்கையில சங்கு ஊதுனதுக்கு அப்புறோ தா அந்த அது சட்டிய வச்சு சங்கு ஊதுவாங்க அதுக்கப்புறோ எல்லாரு வீட்லயு வப்பாங்க அப்புறோ பால் பொங்கிடுச்சா பால் பொங்கிடுச்சான்னு கேப்பாங்க எல்லாருகிட்டயு வர வங்கள்ட்ட ஃபுல்லா
ஆமா ஆமா ஆனா இங் எங்க சைடு வந்து ம் ஆ உங்க சைடு இப்டி சொல்றாங்கள இந்த சைடு அப்புல்லா இல்ல சிஸ்டர் அவங்க அவங்க சில பேர் வெளில வச்சு வப் பாங்க கோலம் போட்டு அதுக் மேல வச்சு வைப்பாங்க சில பேரு உள்ளயே வச்சுக்கிடுவாங்க எதுவுமே அவுங்கவுங்க பாட்டுக்கு வச்சுக்கிடுவாங்க தனித்தனியா எங்க டைம்ல கரெக்ட் நல்ல டைமோ அந்த மாரி வச்சு வச்சிருப்பாங்க
இப்போ அப்டித்தா பண்றாங்க சில பேரு வந்து வீட்டுக்கு பொங்கள் காலயில வைக்கிறாங்க சில பேர் நைட்ல ஈவினிங் டைம்ல வைக்கிறாங்க வீட்டு பொங்கள் ஆ மாட்டு பொங்கள் கொண்டாடுவீங்க நாங்களா மாட்டுப் பொங்கல் பங்காளி வீடு எல்லாரு சேந்து கொண்டாடுன்னு சொல்லி கொண்டாடுவாங்க ஒவ்வொரு வீட்டுக்கா போய் போய் சாப்பிடணு அந்த மாரி பொங்கல் வச்சா அவங்க வீட்டுல போய் சாமி போய்ட்டு சாப்டணு நல்லாருக்கு இது ரொம்ப சூப்பராருக்கு ஒவ்வொரு வீடா போய்ட்டு அதுவு பங்காளி வீடுனு இருக் பாங்கல்லா அவங்க வீடு
ஆ சேரி சேரி ஓ சேரி சேரி
போயி அவுங்க வீட்டுல பொங்கல் சாப்ட்டு பால் பொங்குச்சா அப்டின்னு கேட்டுட்டு வரணு
ஓ சேரி சேரி இங்க வந்து அப்டி இல்ல சிஸ்டர் அ மாட்டு பொங்கல் அன்னக்கி நான்வெஜ் எடுப்பாங்க அவ்ளோதா சிஸ்டர்
ம் அது வரைக்கு விரதமா இருப்பாங்க அதா விரதமா இருந்துட்டு மாட்டு பொங்கல் முடிஞ்சதுப்புற அன்னக்கி நான்வெஜ் எடுத்து சமப்பாங்க அப்டி
ஆமா அந்த மாரி சிஸ்டர்
எங்களுக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு எடுக்க மாட்டாங்க அது முடிஞ்சு அடுத்த நாள் அந்த காணு பொங்கல் இருக்குல அடுத்த நாள் எடுத் து நான்வெஜ் சாப்டுவோ அதுவரைக்
ஓ சேரி சேரி நாங்க வந்து அடுத்த நாள் இங்க ஆத்துக்கு போயிருவோ சிஸ்டர் எங்க பக்கத்துல ஒரு ஆ ஆறு இருக் இருக்கு அங்க போயிருவோ எங்க ஊர்ன்னா எங்க ஊர்ல உள்ள எல்லாருமே அங்க வந்துருவாங்க காணு பொங்கல் சொல்றாங்கள அது அந்த சென்னையிலல்லா பீச்சுக்கு போறாங்கள
ஆமா
அந்த மாரி சிஸ்டர் அந்த மாரி போவோ நாங்க பொங்கல் ஈவினிங் ஆ சேரிங்க சிஸ்டர் அடுத்ததுல பாக்கலா ஆ சேரிங்க சிஸ்டர் ஆ பாய்